செரி தோழர் ஆ சரிங்க தோழரே உம் இப்ப வந்து பாத்தீங்கன்னா தோழரே நம்ம வந்துட்டு அ நிறய விஸ்யங்கள் வந்து இப்ப வீட்ல வந்து குப்ப மாரிருக்கு அப்டினா வந்துட்டு நிறய நம்ம அடிக்கி வைக்கிறது அது வந்து சீர் பண்றது அந்த மாரியெல்லாம் பண்ணுவோம் இப்ப பாத்தீங்கன்னா அந்த மாரி சமயத்துல வந்து நம்பக்கு இப்ப தேவையில்லாத குப்ப தொட்டி ஏதாவது நம்ம வந்துட்டு இதுல வாங்கிருப்போம் ஆ சமூக வலைதளங்கலையோ இல்ல எதிலையாது ஒரு அட்ட பெட்டி அந்த மாதிரி எல்லா வாங்கிருந்தோம்ப்படின்னா அது வந்து பாதுகாப்பா சேரு சேர்த்து வைப்போம் ஏதாவது நம்ம உள்ள போட்டு வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இ தேவலாத கு ப்பையோ நம் வந்து உள்ள போட்டு வைக்கலா அப்படிங்க மாதிரி ஆ இப்போ அந்த மாதிரி வந்து பாத் பாத்தீங்கன்னா எனக்கு வந்துட்டு இந்த கிப்ட் கவர் எல்லா இருக்கும் பாத்தீங்களா யாரது கிப்ட் கொடுத்தா கிப்ட கவர் அதெல்லாமே சேர்த்து வச்சக்கிற ஒரு பழக் கம் இருக்கு அது வந்து எதுக்கு எ நா சேத்தன் எனக்கே தெரியாது ஆனா வந்து அத நா செய்யக் கூடாது அந்த மாரி ஒரு விசித் த்திரமான பழக்கம் எல்லாம் இருக்கு அந்த மாரி உங்களுக்கு எதாவ்து பழக்கம் இருந்தா சொல்லுங்க தோழரே கேப்போ
விசித்திரமான பழக்கம் ஓகே ஓகே தென்னனா நீங்க சொன்ன மாரி பெரும்பாலு வந்து இந்த நெறைய பேரு வந்து இந்த கிஃப்ட்டு அதே மாரி இந்த சாக்லேடெல்லா வாங்கணுனு நெனச்சுக்கோங்களே வெலய அதிகமா இருக்கிற சாக்லேட்டு அது கோல்டன் கவரு அதெல்லா தா எ ஃப்ரெண்ட்ஸு நெறைய பேரு சேத்து வச்சு பா்த்திருக்கே சித்திரமானதுனா ஆஹ் எனக்கு வந்து செடி வளக்க ரொம்ப புடிக்கு தோழி அது அதுல வந்து விசித்திரமான செடி வகைகள் இருக்கு அதாவ்து கேட் டஸுனு சொல்லுவாங்க கள்ளி செடின் சொல்லுவாங்க அந்த மாரி செடிகளாருக்க ட்டு மரங்களா இருக்கட்டு சின்ன செடியா இருக்கட்டு அதாவ்து சின்ன செடியா இருந்தா பாக்கறதுக்கு மர மாரி இருக்கு ஆன அங்க சின்ன செடியா இருக் கு அந்த மாரி செடிகள வந்து ரொ ம்ப ஆசையா வந்து கலெக்ட் பண்ணி வைக்கிறதா இருக்கட்டு வளத்துட்டு வர்ரதா இருக்கட்டு அது பாத்தா அது வந்து விசித்திரமானதுனா சின்னதா வந்து எப்டி எப்டி சொல்லுங்கனா இந்த சின்ன சின்ன பொம்மங்கள்லா இருக்குது பாக்க உம் வந்து கிண்டர் ஜாய்ஸ்லா அது மாரி சாப்பிட்றது இந்த கொழந்தைங்க சாப்பட்றது அந்த மாரி சின்ன சின்ன பொம்மைகள் சின்ன சின்ன கார்லா இருக்கு குட்டி குட்டியா க்யூட்டா இருக்குங்க அந்த மாரி கார்கள்லா சேத்து வக்கிற பழக்க இருக்கு தோழரே அந்த மாரி இந்த பிளாஸ்டிக் பொம்மைகள்லா இருக் என்னாச்சு அதுல விதவிதமா இருக்கு ரகரகம் மாறும் நா அத கலெக்ஷன் பண்ணி வைக்கிற ப்ளீஸ் இந்த சின்ன சின்ன கார்ஸ் இருக்கு அதெல்லா கலெக்ட் பண்ணி வக்கிறது அந்த மாரி நெறைய விசித்திரமான பொம்மைகள வந்து கலெக்ட் பண்ணி வச்சு அதாவ்து சோகேஸ்ல வச்சு அழகு பாக்குற மாரி ஒரு உம் எங்களுக்கு ஒரு ஹாபி இருக்கு தோழரே நீங்க என்ன எதனா இருக்கீங்களா
ஓ சேரிங்க தோழரே ஆஹ் எனக்கு வந்து இருக் கு தோழரே இந்த மாரி விச்சத்திர பழக்கம் நா தா சொன்னேல இந்த கிஃப்ட்டு கவரு ப்ப வந்து பாத்தீங்கன்னா நா வந்து ஆ சின்ன வயசுலதா அப்டி இருக்கோ அப்பற போக போக மாறிரோனு நா நெனச்சே ஆனா அந்த பழகம் வந்து இப்போ வரைக்கு வாரல இப்ப எனக் வந்து மார்ச் மாத வந்து பாத்தீங்னா ஒரு பர்த்டே வந்தது அப்போ எனக்கு திருமணம் ஆயி மொ தல் பிறந்த நாளாயெங்கிறனால ஏ த ஒரு பாப்பா இருக்கு அண்ணியோட கொழந்தை அந்த கொழந்தைக்கு வந்து ஒரு ஆறு வயசுதா ஆகுது அந்த கொழந்தை வந்து எனக்கு கிஃப்ட் பண்ணிந்த ஒரு ஹேன்ட் பேக்கு ஆ அந்த ஹேன் பேக்குக் குள்ள வந்து பா தீங்னா அந்த க கிஃப்ட்டு கவரெல்லா போக போட்டு பேக் பண்ணிதா கவர் பண்ணியிருந்தாங்க எனக்கு அந்த கிஃப்ட் கவர் வந்து நா எடு து சேகரச்சு வச்சுட்டே ஆ சொன்ன மாதிரி எந்த ஒரு பொருள் கெளச்சாலுமே வந்துட்டு இது தேவப்படோ தேவப்படோ டிங்கிற மாரியே நா வந்து எடுத்து வெச்சுக்கிறே ஆனா இங்க வந்து அது ஒரு அட்டப்பெட்டி ஆகட்டும் அதுக் ஓகே ஒரு த்ரெட் ஆக டும் அந்த மாரி இரு கெல்லாமே ஓகே ஆனா வந்து ஒரு கிஃப்ட் ட் கவர் கூட நா வந்து தேவப்படோ அப்டின்னு சொ சொ நா எடுத்து வச்சுகிட்டே அதுக்கப்பறோ வந்து ன்னோ பழக்கம் வந்து பாத்தீங்னா இந்த சில்க் சாக்லேட்டு டைரி மில்க் சில்க் கே அந்த சாக்லேட்டு அதுக்குள்ள வர அந்த கோல்டன் கலர் கவர் அதையும்ல்லே சேர்த்து வைப்பேன் அ இது இது அல்லோ பக்கம் இருக்கை இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா நானும் என்னோட கணவரும் கிட்டத்தட்ட இது திருமணம் ஆயி நாலு மாசம் ஆச்சு ஆனா நாங்க அந்த போட்ட மாலை இருக் ல்லேயா கல்யாண் தப்ப போட்டு போல மாலையு கைல ஒரு ஒ பூச்சுண்டு குடுப்பாங்க அதுமே வந்துந் நாங்க இன்னோ வந்து தூக்கி போடலை இங்கே எங்க வீட்ல வந்து ஹால்லதா அந்த அது எவ்ளோதா வாடி போயி அதுல இருந்து எல்லா தூள் தூளாய் கீழ உழுந்தாலுமே வந்து அது இனோ அப்புடுதா இருக்கே ஆ அது தூக்கி போட்றக் எண்ணோ வர்லன்னு இல்ல அது வந்துட்டு ஓ தூக்கி போட்றக்கே வந்து அவுர ஆத்துலதான் இந்த மாரி ஒ தூக்கி போடணோ அப்டின்னு சொல்லி சொல்லுவாங்க அதுகாக நாங்க வெளில நறைய இடங்களுக் பயணம் போனாலு அந்த ஆறு சம்பந்தமா பயணம் நாங்க இன்னோ குறிப்பிட்டு போகல எல்லா திடீர் திடீர்னு பிளான் பண்ணி போறனால லா அப்டே தொங்கிட்டுதா இருக்கு ன்னோரு விஷ்யம் வந்து பாத்தீங்னா நா வந்து என்ன பண்ணிட்டேனா இந்த மாரி இதுல இர்ந்தூ அது போனாலுமே நாங்க எங்களோட கல்யாண மால வந்து ரோஜா பூலதா அலங்கரிச்சிருந்தாங்க அந்த மாரி மால தா செலகட் பண்ணுவோ அப்புறோ சேரி ர எது வந்த மலைய வந்து தூக்கி போட்டாலு அதுல இருக்க நமக்கு சின்ன மெமரிஸ் ஆவது வேணு அப்டின்னு சொல்லிட்டு அதுல இருக்க ஒரு ரெண்டு எலைய மட்டு பறிச்சு அ ரெண்டு அந்த இதழ்கள் மட்டு பறிச்சு நா சேஃப்டியா எடுத்து வச்சிருக்கே காஞ்சு போனாலு இருக்கட்டு அப்டிங்கிற மாதிரி அஹ இது ஒரு பக்கம் இருக்க அதுக்கப்புறோ வந்துட்டு பாத்தீங்கன்னா என்னோட கணவர் ஏதாவது வாங்கி குடுத்தது அது எல்லாமே வந்துட்டு எ கூட வச்சிருக்கே சோ அந்த மாதிரி எந்த ஒரு பொருட்கள் நமக்கு புடிச்சவங்க வாங்கி குடுத்தாலோ அது வந்து சேஃபா இருக்கணு டும் அப்டிங்கிற மாரி வெச்சுப்ப அப்புறோ வந்துட்டு என்னோட தோழி ஒருத்தங்க அவங்க வந்து பெங்களூர் இல இருக்காங்க அவங்க வந்து என்னோட திருமணத் ட்டுக்க வர முடியல அப்டின்னு சொல்லிட்டு அவங்க கிஃப்ட் பண்ணி இருந்தாங்க பேங்களூர்ல இருந்து போட்டு உட்டாங்க நா இரு இருக்க கூடிய எடத்துல என்னன்னா ஒரு சின்ன பர்சு மாரி அது வந்து அவங்க லோக்கல்ல வாங்கல மலேசியா க்கு வந்துட்டு பயணம் செய்யும் போது அவங்க வந்து வாங்குனாங்க அந்த பர்சு வந்து பாத்தீங்கன்னா சின்ன ஒரு மணி பர்சு மாரிதா ஒரு சில்லற காசு எல்லா போட்டு வெக்கிலா அந்த மணி பர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எ கணவர் வாங்கி குடுத்த ஒரு ஹேண்ட் பேக்கு அது வந்து பாத்தீங்கன்னா சைடு சைடு ஹேண்ட் பேக்கு ப்ரோவுன் கலர்ல இருக்கு அந்த ஹேண் பேக்குள்ள அந்த மணி பர்சு சந்து வச்சுப்பே எ கணவரே கேப்பாரு எதுக்கு இந்த பர்ஸு குள்ள இன்னொரு பர்ஸ் வச்சிருக்க சில்ரை எல்லா இந்த ரேக்ல போட்டு வையி இதுக்குனு எதுக்கு இன்னொரு பர்ஸ தூக்கிட்டு சுத் த்ர அப்டின்னு கேப்பாரு இல்ல அது இருக்கட்டு நீங்க சொ சும்மா இருங்க இல்லாது இருக்கட்டு சும்மா இருங்கறன்னு சொல்லி சொல்லுவே ஏ அப்டின்னா அது வந்து நா அவங்க நெனைவும் இருக்கட்டும் எ கணவரு ஒரு பக்க வாங்கி குடுத்தாலு அவங்க வந்து எனக்கு குடுத்தாங்க அது பயன்படுத்துறக்குத குடுத்த தாங்க சோ அத வந்து நம்ம அதுல சில்ர காசோ எதோ ஒன்னு போட்டு வச்சோம்னா அப்போ நம்ம ஒவ்வொருவாட்டி நம்ம சில்ர எடுத்து கொடுக்கும் போதும் ஓ இது இவங்க குடுத்தது இது சி்ஸ்டர் வாங்கி குடு தது அப்டின்னு சொல்லி நம்ம வந்து மனசுல வச்சிக்கலா இல்லன்னா தோழிக்கிட்ட சொல்லம் போது அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க சரி இந்த மாரி நா வாங்கி கொடுத்து அனுப்புச்ச தாங்க அப்டின்னு அதே மாதிரி அவங்க வந்து இன்னும் சில நா நெறய விஷயங்கள வந்து வாங்கி குடுத்தாங்க அந்த பேங்ளூர் இதுல இருந்து மலேசி சியால இருந்து அதெல்லா ஒரு அட்டபெட்டியில போட்டு எனக்கு பேக் பண்ணி கொரியர் போட்டு வுட்டாங்க அந்த அட்டப்பெட்டி கூட நா இன்னு தூக்கி வச்சி அத பத்தரமா வச்சிருக்கே அவங்களோட அவங்க அட்ரசும் என்னோட அட்ரசும் ரெண்டுமே சேந்து அந்த அட்டபெட்டி இன்னு பத்தரமா வச்சிரு க்கே அதெல்லா எதுக்கு வச்சிருக்கேனு எனக்குத் தெரியல அ இருந்தாலு பீரோக்குள்ள இருக்கட்டு யாரு எடுத்தரக் கூடாது அத இந்த பீரோ வந்து நம்ம திருமணமானதுக்குப்றோ புதுசா நமக்கு வாங்கி குடுப்பாங்க பாத் தீங்களா அந்த பீரோ இது அந்த பீரோல என்னோட பொருட் பெருசா என்னோட தா இருக் க்கு அதுல வந்து அட்டபெட்டி எல்லா இப்ப எ கணவரே கேட்டாரு போன மாச கிளீன் பண்ண போது எதுக்கு இந்த அட்டப்பெட்டியெல்லா வச் ச்சிருக்கே அப்டினது நீங்க சும்மாருங்க சும்மாருங்கனு அவர இது பண்ணிட்டே அந்த மாரி நெறய பொருட்கள் சில சில பொருட்கள் வந்து இவங்க ஞாபக அர்த்தமா இருக்கட்டு ஓ இது வந்து நம்ம ஒரு கலெக்ஷன்னு கெடயாது இது அவங்க ஞாபகமா இருக்டு ஒவ்வன்னூ ஞாபகப்படுத்து இல்லங்களா அந்த மாதிரி அதே மாதி ரி இப்ப வந்து பாத்தீங்ன்னா சமூக வலைதளங்கள்ல இப்ப இன்ஸ்டாகிராம்ல வந்து நா ஒரு இது வந்து பாத்தே ஒரு ஆட் மாதிரி என்ன அப்டின்னா போட்டோஸ் எல்லாமே நம்ம போன்ல இருக்கிற போட்டோஸ் எல்லாமே குடு த அது சின்ன ஆல்பம் மாரி போட்டு தருவாங்க அப்டின்னு சொ சொல்லி ஒரு ஆட் பாத்தே எப்போ எங்களுக்கு திருமண மாயி ஒரு மாசத் அதுக்கப்றோ செரி அப்டின்னு சொல் ட்டு அது ஒரு நூத்தி தொண்ணூதி ஒம்போதுரூபா எற்நூறுவா பக்கம்தா வந்துச்சு கம்மி தா ரேட்டு ஆ கொரியர் எல்லாமே சேந்து எரநூறுவா தா வந்தது சின்ன ஆல்பம் மாரி அது பதினஞ்சு பேஜிங்குபோது எரநூறுவா ஆ அதுக்கப்பறோ இன்னு எஸ்ட்ரா ஆகும்போது எஸ்ட்ரா அமவுண்ட் அதுக்கே மாரி ஏறும் சேரின் சொல்லி நா என்னப் பண்ணே அப்டின்னா ஆஹ் நா வந்து இது வந்து எதர்ச்சியா பண்ணது தா நானு என்னோட கணவரும் பொண்ணு பாக்க ஆரம்பிச்சதுல இருந்து கோயில்ல இருந்து கோயலதா பொண்ணு பொண்ணையு பயனு பாத்தோ நாங்க பாதது அதுல இரு ந்து அதுக்கப்புறோ நாங்க வந்து நடுவுல ஒரு ட்ரிப் போனோ அது அதுக்கப்பறோ வந்துட்டு எங்கள நிச்சியமானது நிச் நிச்சியமானதுலிருந்து ஹனிமூன் போனது ஹனிமூணுல இருந்து பஸ்ட் திருமணம் வந்து அஹ் ஒரு பக்கம் நாங்க போய் அட்டென் பண்ணது குடும்பமா அதுல இருந்து எந்தெந்த போட்டோஸ் வந்து நம்ம ஆல்பம்ல இல்லையோ ஏன்னா ஆல்பமுங்கும் போது எல்லாமே கவர் பண்ண மாட்டாங்க திருமணமும் இப்போ ஒரு ரிஷ இது அத ரிஷ ரிஷ அதுதா கவர் பண்ணிருப்பாங்க சோ எந்தெந்த போட்டோஸ் இம்போர்ட்டண்டுனு நா நெனைச்சனோ அந்த போட்டோஸ் எல்லாமே நானே சின்னத ஒரு ஆல்பம் மாரி போட்டு போட்டு நா வந்துட்டு கணவர்கிட்ட காம்சி ச்ச அவருக்கு ரொம்ப சந்தோஷோ சே இது வந்து பாத்தீங்கன்னா எங்க அம்மா வீட்டுல இருக்கும்போது டெலிவரி ஆச்சு அப்புற நாங்க எங்க அத்த வீட்டுக்கு வரும்போது அத அப்டியே எடுத்துட்டே வந்துட்டோ எ கணவர்கிட்ட அத வந்து முன்னாடி வந்து ஒரு பாடலோட வரிகள் வந்து இருக்கு அ யார் என்று அறியாமல் பெயர் கூட தெரியாமல் இவனோடு ஒரு சொந்தம் ரு இல்லையா பூக்கள் பூக்கும் தரணும் ஆ அதுல வந்து இந்த வரிகள் வந் ந்து எழுதி கொடுக்க சொல்லியிருதே அவங்க தே வரிகள் வந்து போட்டு அதுக்கப்புற இந்த புக்லெட் தொறந்தா எங்களோட ரெண்டு பேரோட போட்டோஸும் வந்து எது எதெல்லாம் மெமரிஸ்ன்னு நா நாங்க நெனைச்சோமோ அதெல்லாமே கேப்சர் பண்ணி வச்சிருக்கே ஏன்னா நம்ம ஃபோனங்கும் போது நம்ப முடியாது திடீன்னு அழஞ்சு போயிரு நம்ள ஸ்டோரேஜ்த இருக்குன்னு சொல்லி எல்லா செட்டும் கிளீன் கிளெயர் பண்ணும் போது போயிரு சோ அதனால வந்துட்டு இந்த மாரி முக்கியமான தருணங்கள் நாங்க ஆரம்பத்துல பாத்ததுல இருந்து எல்லாமே எடுத்து பத்திரமா வச்சிருக்கோனா நாளைக்கு எங்களுக்கு கொழந்த பொறந்தா கூட அவ்கிட்ட காட்டறக்கு து பஸ்ட் நாங்க ஆரம்பத்துல இப்டிதா இருந்தோ எ அப்டிங்கற மார் சரி ஏதோ ஒண்ணு எனக் ஒர் நல்ல நினைவா இருந்தது அது நா இங்க அத்தெ வீட்டுக்கு எடுத்துட்டு வந்த அப்புறொ எல்லாதிடியு காம்சோ எங்க அமாட்டே காமிக்கு போது எங்க அம்மாத் த்து வயிறு எரிஞ்சிது என்னடா இது இவ்ளோ நாளா நம்பபுள்ளேயே இருந்துச் சி திடீர்னு கல்யாண ஆனதுக்கப்புறோ உடனே இன்னொத்தவங்ளோட பொண்டாட்டிய மாறிருச்சு சே அப்டிங்கிற மாரி அது எல்லாத்துக்கு இருக்கிறர்தா ஆனா எனக்கு ஒரு பக்கொ சந்தோஷ்மாவுருந்து சேரி நம்ம நாள் முடிஞ்செ எதோ பண்ணிருக்
ம் நீங்க சொல்லு போது இதுவே வியப்பா இருக் கு நறிய நெறயெப்பேர் உக்காந்து நெறயெ பேரெ அது நெனைப்பாங்க பட் பண்ண முடியாது நீங்க பண்ணிருக்கீங்க அது ரொம்ப ஆச்சரியமாவு வியப்பாருக்கு இன்பிரேஷனாருக்கு சொல்லப்போனா நறிய பேர் பண்ணலா இது மாரி ஸுடன்ஸ் இது ஒரு நியூ ஐடியா மாரி இருக் நல்லாருக் அழகாருக் நீங் சொல்லும் போதே
கண்டிப்பா கண்டிபா நா எதுமே பிளான் பண்ணி பண்ணல செரி இப்பிடி பண்ணலா எ னா நம்ம வந்தூ ஃபியூச்சர்ல நம்ம கொழந்த குட்டியல்லா பாக்குனு இதுங்கும் போது நெனைவா இருக்கு எதா இருந்தாலு ஹாடு காப்பி நம்ப கையிலெருக்கரந்தா பேசுவு இல்லைங்ளா அ போனே நம்ப நம்ப நாளைக் எங்கயாது மிஸ் பண்ணிட்டோ அப்டினா எல்லாமெ போயிரு செரி இது ஒரு இதாருக்கட்டு அவுடின் சொல்லீ அனா எனக்கூ எப்பிடின் தெர்ல ஒர் லவு மேரேஜ் பண்ணவங் குட இந்தளவுக்குப் பண்ணுவாங்களான் எனக் தெரில அனா அரேஞ்ச் மேரேஜ் இது வந்து நாங்க எந்தளவுக்கு நல்லா பண்ணிட்டுருக்கோமே சொல்லா தோழறே
ஆஹ் கண்டிப்பா தோழரே கண்டிப்பா அந்த பூவோட இதெல்லா சொன்னிங் ஏ அதுதா ரொம்போ வியப்பாந்தது அந்ததுப் பூவோட இதழெ எடுத்தாது எடுத்து வச்சிட்டு நறயெ பேர் அத பண்ண மாட்டாங்க பட் ரொம்ப எனக்கு ரொம்ப அது புடிச்சிருக்கு சொல்ல போனா நல்லா ஐடியாவாருக்காது அஹ் ஏத் கண்டிப்பா ஃபிச் செர்லே யூஸ் ஆவு ட்ரைப் பண்ணுவாங்க வேறனா
கண்டிப்பாக தோழரே சரி தோழரே இது மாரி வேற அனுபவங்கள் எதாவது உங்களுது
எங்கிளுக் பெருசா எதுவு இல்ல தோழற் நா இப்பதா படிச்சிட்வரே அதனால வந்து எனுக் உட்காந்தே இந்த ஒரே ஒர் அனுபுவ என்னாருக்குனா எங்க வீட்ல வந்து ஒர் தடவ ரூபாத்தால்லாருக்கு அந்ததா அந்த எப்டிஸ் சில்றனா அந்தே நம்முளுக்கு வந்து நடூல ரூபாத்தால் மாத்திருப்பாங்க இரண்டாயிர் ரே ரூவாத்தள் அதுக்கு முன்னாடி வந்து ஐ ஆஹ் ஆயிருவா ரூபாத்தால் ஐநூறுவா ரூபா ரூபாத்தால்லாருக்கு அது வந்து ஒன்னு ரெண்டு மிஸ் தாயி நம்மகிட்ட இருக்கு அந்த மாரி ரூபாத்தாலா இருக்கட்டு எங்க எப்பா வந்து நெட் பெரிய காயின்ஸ் வாங்கின்னு வராரு அதுல வந்து காயின்ஸ் வந்து பழைய காலத்து காயின்ஸா இருக்கட்டு நைன்டி நைன் எயிட் காயின்ஸு அதெல்லா எனக்கு வருஷோ அதாவது அந்த ஒரு ஒரு வருஷமா வந்து சேத்து வெக்கிற ஒரு சின்ன பழக்கோ இருக்கு அது வந்து ஒரு டப்பா ஃபுல்லா வந்து காயின்ஸ் காயின்ஸா இருக்கு நா வந்து அந்த டேட் எடுத்து வெப்பே ஒரு ஒரு வருஷோ நைன்டீன் எயிட்டி ஃபைவ் நைன்டீன் நைன்டி ஃபைவ் அப்படனு சொல்லிட்டு ஒரு ஒரு வருஷத்துக்கு ஒரு ஒரு காண் கடிச்சி நா தேடுவ சொல்ல போனா தேடியே அத சேத்து வெப் ஸோ அந்த மாரி ஒரு டப்பா நெறைய ஒரு காயின்ஸ் இருக்கு அப்புறமா வந்து இந்த நா சொன்னே அப்புறமா வந்து புதுசா நடுவுல வந்து ஒரு ஒருபா ரூபா தாள் ஒண்ணு வந்தது ஒருரூபா ரூபாத்தை நெறைய பேருக்கு தெரியாது அது அந்த ஒருபா ரூபா கூட பேங்க்ல இருந்து வாங்கி அதை வந்து சேஃப்டி பண்ணி எடுத் து வெச்சுருக்கே அதுவு அந்த மாரி கலெக்ஷன் பண்றது ரூபா தாளா இருக்கட்டு காயின்ஸா இருக்கட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பொம்மைகல்லா இருக்கு ப்ப அந்த மாரிதா கலெக்ஷன் பண்ணறது வியப்பா இருக்கு தோழரே
கண்டிப்பா கண்டிப்பா தோழரே செரிங்க தோழரே நம் கொடுக்கப்பட்ட நேரோ முடிஞ்சச்சு இன்னொரு இணைப்புல இத பத்தி தொடருவோம் செரிங்களா நன்றி நன்றிங்க தோழரே ம்